ஹலோ
ஹலோ வணக்கம் எப்டி இருக்கீங்க
வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க
கே நீங்க எப்டி இருக்கீங்க என்ன பண்ணிட்ருந்தீங்க காலைல எழுந்து என்னென்ன வேலைகள் செஞ்சீங்க
காலை காலையில் எழுந்து அ வழக்கம் போல் என்ன செய்ய வேண்டுமோ அனைத்தும் செய்தாயிற்று பிள்ளைகளை ப பள்ளிக்கு அனுப் பி வைத்து விட்டு எனது வேலைகள்ல்லா முடித்து விட்டு வந்து அமர்ந்து கிரேன்
ம் அது உண்மையான விஷயோம் காலைலயே நம்ம வந்து இத பத்தி பேசுறோன்னா நம்ம உடல் நலத்த பத்தியு கொஞ்சம் பே சலா நெனைக்கிறே நம்மள உடல்நலத்தை எப்டிெல்லா நம்ம வந்து பாதுகாக்கணும் அந்த மாரி விஷயங்கள் பத்தி பேசலா ஆமா இன்னிக்கி
கண்டிப்பாக நானு அததா சொல்லலாம்னு அ நெனச்ச உடல் நலந்தா ஒ பெண்களுக்கு பெண்கள் ஆரோக்கியமா இருந்தாதா வீடு ஆரோக்கியமாருக்கு சோ பெண்கள் சார்ந்த உடல்நலங்கள பத்தி பேசலா எந்த மாரி உணவுகள் எடுத் து கொல்ல வேண்டும் பெண்கள் அப்டின்னு பேசலான் நா நெனைக்கற உங்களுடைய கருத்து
நானு அதே தா சொல்ற ஏன்னா பெண்கள் வந்துதா அந்த குடும்பத்தோட ஒரு தூண் மாரி சொல்லலா அ அவங்க ஆனா இப்பல்லா என்ன பண்றாங்க அவுங்களோட உடல்நலத்த பாதுகாக்கவே மாட்றாங்க அவுங்க கொழந்தைய பாக்கணு கணவன பாக்கணு அப்டின்றதுல அவங்களோட உடல் நலத்த பத்தி யோசிக்கிறதே கெடையாது ஆனா அவுங்க ஸ்ட்ராங்காருந்தா தா அவுங்க ஃபேமிலிய வந்து கரெக்ட்டா போகு அப்டின்ற விஷயத்த மறந்தற்றாங்க நீங்க சொல்ற மாரி உடல் நலத்துல மெயினா பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து அதிக கவனம் செலுத்தணுங்குறது என் னோட கருத்து தா செரி நீங்க சொல்லுங்க உடல் நலத்துக்காக நீங்க என்னென்ன செய்றீங்க செல விஷயங்கள் அத பத்தி கொஞ்சோ சொல்லுங்க
நா உடல் நலத்தக்காக என்னோட உடல் நலத்த நா பாத்துக்கறதுக்கு நா காலைல ல எழுந்திச்சோனே வெரு வயத்துல ஜஸ்க் அ என்ன பண்ணுவன்னா சியா சீட்ஸ்ஸு ஃபிளாக்ஸ் சீட்ஸ் அது ஊற வைத்த தண்ணீர் ஃபஸ்ட்டு எடுத்துக்குவ என்னோட உடல் நலத்துக்கான முதல் இது அதுதா
ம் ம்
எ எ தினமும் காலைல எடுத்துக்கிட்டா ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் ரிங்க் சேர்த்து வெ ந்தயமு சேர்த்து அதுல எடுத்துக்குவ
பரவால்ல நல்ல ஒரு பழக்கோ
அதைத் தொடர்ந்து பீட்ரூட் ஜூஸ் அதுவும் கண்டிப்பா என்னோட க காலை வேலை உணவுல கண்டிப்பா இது ரெண்டுமே இருக்கு
பரவால்ல தோழி நீங்க நெறைய விஷயங்கள் பண்றீங்க போல அந் த மாரி எந்த விஷயமு நா பண்றதில்ல தா நா கொஞ்சோ உடல் நலத்த பாக்கனு எனக்கு கொஞ்சோ‌ கவனோ செலுத் கனோ அது கரெக்ட்டு ஆனா நீங்க இப்டில்லா பண்றீங்கன்ன எனக்கு இப்பதா தெரியிது பரவால்ல கொஞ்சோ உடல்நலத்துல உங்களுக்கு அத் அதிக அக்கற இருக் குன்றது எனக்கு தெரியிது நா முடிஞ்ச அளவுக்கு நா வந்து அத ட்ரை பண்ற நானு அந்த மாரி விஷயங்கள் பண்ற றத்துக்கு கொஞ்சோ முயற்சி செய்ற அது பாவ நா பண்றது அப்டின் சொன்னா எனக்கு வந்து இப்ப இந்த காய்கறி வாங்கறத மளிக பொருள் ஏதோ ஒண்ணு வாங்கணு அர்ஜென்ட் அப்டின்னா நான் வந்து நடந்தே போவ ரொம்ப தூரோ நடந்து போவே என்னோட உடல் நலத்துல முக்கியமா நா பண் என்ட ஒரே விஷயம் அது மட்டுந்தா நடப்பயிற்சி கொஞ்ச எங்க போறது இருந்தாலு நடந்தே போடுறது வண்டி எடுத்துட்டு போற வேல கெடயாது ஏனா வண்டி கெடயாது அதனால வண்டி எடுத்துட்டு போற வேல கிடையாது நடந்தே போறது எல்லாமே பண்ணிட்ருக்கே என்னோட உடல் நலத்துல அது ஒரு விஷய மட்டுந்தா நா இப்பத்திக்கு பண்ணிட்ருக்கே இன்னு நெறய நா பண் பண்னுணு ட்ரை பண்ணிட்ருக்கே நீங்க சொல்லுங்க நீங்க எதங் எங்கயாவது போணுனா இந்த மாரி நடந்து போவீங்களா என்ன பண் பண்ணுவீங்க அத
அந்த ஒரு விஷய நா இது வரைக்கு பண்ணதில்ல எங்க போனாலு நா வண்டி யூஸ் பண்ணிதா போவே நா ஏதாச்சு பொருள் வாங்குனாலு ஆன்லைன்ல மோஸ்லி வாங்கிடுவே சோ எனக்கு அந்த பழ கோ நா கொண்டு வரல பட் ஆனா இ வார இறுதி நாட்கள்ல ப பார்க்குக்கு போய் நடைப்பயிற்சி பண்றதோ பசங்களோட பேட்மிட்டன் விளயாடுறதோ அத மட்டு பண்ணுவே இது மாரி டெய்லி வந்து எங்க போறதா இருந்தாலு வண்டில தா பா ச நடந்து போறது கிடையாது
ம்
அ மோ அ என்னுடைய இது பழக்கோ அதுல ஒரு நா ஒரு சோம்பேறினே வ வசுக்லா ஆனா நா இதமாரி என் உடம்ப பாத்துக்க மாட்டே த அ உணவு வழக் கங்கள்ல நா மாத்திக்கிட்டேனே ஒலிய இது என்னால இன்னு மாத்திக்க முடில உணவு பழக்க க்கங்கள் மூலமா எ உடம்ப எப்டி பாத்துக்க முடியு அப்டிங்கறத இது வரக்கு நா பண்ணிட்ருக்கே
கரெக்டு நம்ப உணவு பழக்க இல்லாம கொஞ்ச உடற்பயிற்சு நம்மளுக்கு வேணு ஆனா அதுக்கு நம்ளுக்கு டைம் கிடக்க மாட்டது அந்த உடற்பயிற்சியு கொஞ்ச நம்ப செஞ்சோம்னா அதிக மிஷின் அது இது எதுவு வாங்கி போட்டு செய்யாம இந்த மாரி நடப்பயிற்சி இப்டி கொஞ்ச கொஞ்ச ஏதோ ஒரு பார்க்கு போறமா ஒரு நாலு ரவுண்ட் நீங்க ஸ் சொல்ற மாரி பார்க் போயிட்டு ஒரு நாலு ரவுண்ட் சுத்தி வந்தமா அந்த மாரி பண்ணாலே நம்ளுக்கு வந்து உடல் கொஞ்ச ஆரோக்கியமா இருக் கு அது இல்லாம பத்தீங்கனா பழங்கள் காய்கறி பருப்பு வகைகள் இதெல்லா வந்து நம்ம அதிகமா சேத்துக்கிறது சத்துள்ள பொ பொருட்கள சாப்றது ஜங்க் புட்ட வந்து மோஸ்ட்லி விட்டு டாலே நம்ளுக்கு எந்த ஒரு பிரச்னயு இருக்காது அதிக எண்ணெ யூஸ் பண்ணாம சக்கர யூஸ் பண்ணாம ஜங்க் புஃட் சாப்டாம இருந்தாலே உடம்பு ஓரளவுக்கு ஆரோக்கியமா இருக்கு நீங்க உங்க பசங் ளுக்கு ஜங்க்புட் அந்த மாதிரி ஏதாவது வாங்கி குடுப்பீங்ளா நான் குடுக் மாட்டே அதனால கேக்குறே
மோஸ்ட் ஆ பெரும்பாலு நா வந்து வெளில வாங்கி கொடுக்குற உணவை இப்போ ஒரு சமீப காலமா தவிர்த்துட்டு வரே எது பண்ணி கொடுக்கணுனாலு நா வீட்ல பண்ணி் குடுத்துருவே அவுங்ளே ஆசப்படுறதாலு ஆஹ் ஒரு மாசத்துக்கு ஒரு தடவ அந்த மாரி போமொழிய மின்னடி இருந்த அளவோட எவ்வளோக் எவ்ளோ இந்த ப்ப கம்மி பண்ண முடியுமோ அவ்ளோக்கவ்ளோங் கம்மி பண்ண ஆரம்பிச்ட்டோ வெளில வாங்ற துரித உணவு கள குறச்சுகிட்டு டெய்லி அவுங்ளுக்கு புடிச்ச மாரி ச உணவ வீட்லியே செஞ்சு குடுத் த்து பழக்க ஆரம்பிச்சுட்ட நமளால முடியுதோ இல்லியோ இத வீட்ல செஞ்சோனா அவுங்களு ஹெல்தியாருப்பாங்க நம்மளு ஹெல்தியாருப்போ அ மாரி டெ உணவு பழக்கங்கள்ல டெய்லி காலைல நம்ம சாப்புற உணவு வெறு தோச இட்லி அத மாரி சாப்டாம ஆஹ் அது பிரிச்சு பிரிச்சு ஒரு சுண்டல் அது ஒரு பு்ரோட்டீனா எடுத்துக்லா நம்ம அடுத்தது க கார்போஹைட்ரேட்க்கு தேத அஹ் தோசையோ இட்லியோ சாப்ட வச்ருவோ அடுத்தது ஒரு பழங்கள் ஒரு பழ ரெண்டு ரெண்டு பீஸ்தா நெறய கெடையாது ஒரு பழ ஃபுல்லா குடுக்க போறது கெடையாது ஒரு பட எடுத்தோனா ஒரு ஃபேமிலி அப்டியே சாப்ற மாரி அது மாரி இப்ப ஸ்பிளிட் பண்ணி குடுக்க ஆரம்பிச்சிர க்க எ என்ன எதனாலு இப் நீங்க அந்த மாரி என்ன பண்ணிட்ருக்கீங்க பசங்கள்க்கு காலைல உணவுனா என்ன குடுப் ப்பிங்க மதிய உணவுனா என்ன இது மாரி பண்ணி குடுப்பிங்க
ஹ நா பாத்தீங்கனா சத்தான உணவுன்றது பழ நீங்க சொல்ற மாரி பழங்கள் குடுப்போ சுண்டல் குடுப்பே அதே மாரி நா சத்து மாவு கொஞ்சோ அரச்சு வச்ச ப்ப எல்லாமே சேந்தது அ உளுந்து அதுக்கப்றோ அந்த ம் நறைய சொல்வோல்ல அரிசி வகைல வந்து அ தினையரிசி ஆ சிறுதானியங்கள் ஓகே அந்த சிறுதானியங்கள் எல்லாமே சேத்து நா வந்து அரச்சி மாவு மாரி வச்சுப் ப்ப காலைல பாத்தீங்கனா அந்த தோசதா அவுங்ளுக்கு ஊத்தி குடுப்பே அந்த ஒரு விஷ்யோ பண்ணுவே மா அ மத்தபடி வந்து அதிகமா வந்து நீங்க சொல்றீங்கள சுண்டல் வச்சு குடுப்பே அப்டின் சொல்லிட்டு அந்த சுண்டல் மோஸ்ட்லி இவனுங்க சாப்ட மாட்டானுங்க அதனால அந்த சுண்டல் மட்டு ப்ப எப்பயாவது ஒரு டைம் செய்வே பழங்கள் வந்து எப்பொழுதுமே குடுப்பே ஆனா காலைல குடுக்கறதில்ல அவுங்க ஸ்கூலுக்கு எப்போது பாத்தீங்கனா ஸ்நாக்ஸ் வந்து பழந்தா கொண்டு போவாங்க அப்ப அந்த பழங்கள் சாப்டுவாங்க இந்த சத்துமாவு தோச ஊத்தி குடுப்பே மத்தபடி நீங்க சொல்ற மாரி இந்த சத்தான பொருட்கள் வந்து இப்ப உள்ள பசங்க சாப்பட்றது கொஞ்சம் கம்மின்தா சொல்வே இப்ப கொஞ்ச கொஞ்சோந்தா அந்த பழக்கத்துக்கு வருது நம்ம முன்னாடி பாத்தீங்கனா நம்ளோடைய ய அ பெற்றோர்கள் அவர்கள்ங்களோட பெற் ற்றோர்கள்லா பாத்தீங்கனா இந்த பழைய சாதம் சாப்பட்றது அவங்க வந்து அந்த ராகி கஞ்சி குடிக்கறது அந்த களி கிண்டி சாப்பட்றது அந்த மாரி விஷ்யங்கள்லா நறைய பண்றாங்கல்ல அது வந்து ரொம்ப ஒரு து ஆரோக்கியமான விஷ்யமா அப் அவுங்கல்லாம் பாத்தீங்கனா எண்பது வயசு நூறு வயசு வரையுமே ஆரோக் கியமா இருப்பாங்க ஆனா இப்ப வர நம்பல்லா பாத்தீங்கனா நம்ப ஒரு நாப்பது வயசு தாண்டினாலே நம்ப ளுக்கு வந்து உடம்பு ரொம்ப சோர்வாயிடுது நம்ம உடம்பு ரொம்ப வீக்காயிடுது அதுக்கு இதுதா ஒரு மெயின்
எனக்கு தெரிந்த வரைக்கு நம்ம ஜென்ரேஷன் மட்டு மட்டுந்தா இந்த உணவு பழக்கங்கள மிஸ் பண்ணதுன் நா பீல் பண்ற அ நமக்கு முன்னாடி ஜென்ரேஷனு நல்லா சாப்ட்டாங்க இப்ப வரப்போற ஜென்ரேஷன்க்கு நம்ம என்ன குடுக்குறோ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோ நம்ம இதல சபர் ஆகறோ அப்டிங்கறதுனால இப்ப நம்மளு அடுத்த த்த இருங்களுக்கு நல்லா பண்ணி குடுக்றோ இடைல பாடு அ அ இடுபட்டவங்க வந்து நம்ம மட் ட்டுந்தா நம்ம ஜென்ரேஷன் மட்டுந்தா ஒழுங்கான உணவோ எதுவுமே எடுத்துக்ல ஜங்க் ஃபுட் ட்ல அளவுக்கதிகமான அ விழுந்தது நம்மதா இப்ப நம்ம பசங்களுக்கு நம்ம அதனால தீமைனு நமக்கு தெரிது அது நம்ம பசங்களுக் குடுக்றத கம்மி பண்ணிட்டோ ஆனா நமக்கு சொல்ல யாரோ அப்போ இல்ல நம்ம அத கேக்கல இப்போ நம்ம ஒரு இயர்லி ஃபா நிய அ நியர்லி ஃபாட்டிஸ்ல இருக்கோனா ஒரு இருவது வயதுலேந்து நாப்பது வயது வரைக்கு நம்ம உ உடல் நிலத்த வந்து நம்ம பாத் த்துக்கவே இல்ல மெயினா நா என்ன நெனச்சி நா வந்து ந அப்பல்லா டெய்லி வந்து பொறித்த உணவுகள் சாப்பட்றது ஜங்க் ஹோட்டல்ஸ்கு போறது ஒரு வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பா ஹோட்டல் இருக்கு. அப்டிலா வந்து உடம்ப பாத்துக்கவே இல்ல ஆனா அதுக்கப்புறோ நா பட்ட கஷ்டங்கள் அதனால வந்த விளைவுகள் இப்போ நம்மள வந்து அத மாத் திக்க சொல்லுது ஏன்னா இப்ப நம்ம உடம்ப பாத்துக்கலன்னா அடுத்த அறுவது வயதுல நம்ம சொல்றத நம்ம உடம்பு கேக்காது
உண்மையான விஷயோ
இதனால இப்ப நா என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்கேன்னா என்ன உடம்ப நம்ம எப்டி பாத்துக்க முடியு ஃபுட்ல ந உடைப் உடல் ந பயிற்சி அப்டிங்கறது அடுத்த அது என்னால முடியிதோ முடியலையோ ஆனா ஒ ஃபுட்டுல என்ன னால எவ்ளோக்கு எவ்ளோ கான்சன்ட்ரேட் பண்ணி மாத்த முடியுமோ அத நா இப்ப செஞ்சிட்டு இருக்கே
பரவால்ல நல்ல விஷயோ நீங்க நீங்க சொல்றீங்கல்ல நம்மளோட ஜென்ரேஷன் தா இந்த மாரி பண் ல சொல்டு நறைய ஜங்க் ஃபுட் சாப்புட்றோன்னுட்டு ஆனா நா மோஸ்ட்லி எனக்கு பாத்தீங்கன்னா எனக்கு சத்தான உணவு தா நா எங்க வீட்ல குடுத்தாங்க அதிக ஜங்க் ஃபுட் நா அப்பயுமே சாப்ட மாட்டே ஓராள ஆனா இப்ப இப்ப வந்து நீங்க சொல்ற மாரி இந்த ஜென்ரேஷன் பசங்களுக்கு வந்து நம்மளுக்கு எது குடுத்தா நல்லதுன்ற விஷயங்களு நம்மளுக்கு தெரியுது து அது கரெக்ட் தா அதே மாரி மெயினா பாத்தீங்கன்னா இந்த காலத்து பசங்க அதிகமா வந்து மொபைல் லேப்டாப் பாத்துட்டு ஒழுங்கா தூங்கறது கெடையாது அந்த தூக்கமும் ரொம்ப அவசியோ நம்மளோட உட உடல் நலத்துக்கு இன்னொரு விஷயோ நா நோட் பண்ணது என்னன்னா மனரீதியாவு அவுங்க ஆரோக்கியமா இருக் ணும் அப்படின்னா அவங்ககிட்ட நம்ப எப்பொழுது வந்து ஸ்கூல்லே இருந்து வந்தாங்களா என்ன பண்றாங்க ஏது பண்றா றாங்கன் கொஞ்சோ அவங்ககிட்ட விசாரிச்சு ஸ்கூல்ல என்னென்ன நடந்துச்சு ஏதாவது ப்ராப்ளம் இருக் கா அப்படின்றத தெளிவுபடுத்தி அவங்க மனநல ரீதியாவு கொஞ்சோ ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு வந்து நம் ப அவங்களுக்கு வந்து கொஞ்ச ஹெல்ப் பண்ணுன்றது என்னோட கருத்து மத்தபடி அவங்க வந்து உன் ஆ உணவு வகைல வந்து நம்ப ஆரோக்கியத்த குடுக்குறது ஓகே மனரீதியாவு குடுக்கணு நல்ல தூக்கம் வேணு உடம்பு ஆரோக்கியமா இருக்கணு மனது ஆரோக்கியமா இருக்கணுன்றது என்ன னோட கருத்து
ஆ நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கணுனா மனது ஆகுற ஆரோக்கியமா இருந்தாதா ரெண்டு மே பண்ண முடியு சோ இந்த உரையாடல் வந்து பயனுள்ளதா இருக்கு நெனைக்கிறே இதோட இந்த உரையாடல முடித்து கொள்ளலாமா
ஆ முடித்து கொள்ளலாம் நன்
நன்றி